ஆ கேக்குது ப்ரோ அ எடி கீங்க ப்ரோ நல்லார்க்கிங்ளா
ஆ நல்லாருக்க ப்ரதர்
ஓகே ஆ நல்லாருக்கே ப்ரோ சாப்ட்டீங்ளா
ஆ ஆச்சிங் ப்ரதர்
ஓகே ப்ரோ வீட்டல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஃபைன் பிரதரு எனக்கு ஒரு பைய பொண்ணு இருக்குது
ஓகே ஓகே ப்ரோ
றாங்க
ஓ சு வர்லா
ஆ நா இங்க இப்போ இங்க ஒர்க் பண்ணி ட்ருக்க பிரதர்
ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ அ அப்புற எப்டி ப்ரோ சம்மர்லா எப்டி போச்சு உங்களுக்கு
ப்ரதர் இங்க மிஸஸ் வந்து இங்க படிக்கிறாங்க பிளஸ் ஒர்க் பண்றாங்க படிக்கிறப்போ வந்து இங்க மூணா வருஷங்கிறப்போ வெளியில போட்ருந்தாங்க பிரதர் என்டன்ஷிப் மாரி போட்ருந்தாங்க அங்க போட்ருக்கறப்போ நானு கூடந்து பாத்துட்டே அத கிராமனால அங்க யாரு கைட் பண்றதுக்கு ஆள் கெடையா
ம் ம் ம்
அதனால கொழந்தைய கேர் பண்றதுக்கு ஆள் கெடையாது பஸ் வசதி பாத்தினா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நேரந்தே பஸ் வரு
ம்
அ மித்தவடி பஸ் அங்க வராது ரொம்ப கிராம தண்ணி வச தியுமில்ல அதனால உங்களுக் கு அங்க ஆள் கெடையா புது புது முகம்னால சேர் கூட இருந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன் பிளஸ் இடையில ஜாபக்கும் அவங்க வீட்டுக்கும் போவேன்
ம்
ஆ ம் ம்
ஓகே புரோ இது இப்பவு நீங்க இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அத கிராமம்ன்னு சொன்னீங்க இல்லையா தண்ணி வசதி இல்ல ஆ பஸ் வசதி இல்லன்னு சொன்னீங்க அது வந்து எந்த மாவட்டம் ப்ரோ ஏன்னா இப்பவும் இந்த மாதிரியான கிராமங்கள் வந்து இருக்கான்றது எனக்கு ஒரு கேள்வி
இருக்கு பிரதர் நமக்கு இங்க திருநெல்வேலி சைடு மதுரை சைடு தூத்துக்குடி ஸ்டேடியம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே உங்களுக்கு நிறைய கிராமம் இருக்குது நான் பார்த்த அளவுக்கு இன்னும் அதை விட மோசமாக கிராமம்லாம் இருக்குது உன்னுாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பளைய காலத்துது வந்து அந்த தங்கட்டின்னு சொல்லுவாங்கள அந்த மாரி இதெல்லாம் வந்து போட்டுட்டு கொண்ட போட்டுட்க்ட்டு ஒரு மாரியா சொல்றது என்ன வெளஞ்ச மாரி அந்த மாரி பேசஸ் தான் நா அதிகமா பாத்துர்க்கேன் நான் ச்சு
இன்னும் இருக்காங்க அந்த மாரி வளர்ச்சி அடையாம இந்த காலக் கட்ட
க எக்ஸாம்புளுக்கு சொன்னப்போனா நமக்கு இங்கே அலங்கானல்லூர் பாலம் மேடு ஊரு வீடு லாம் பாத்திகனா ரொம்ப ஃபேமஷ்ணு சொல்றாங்க ஆனா போய் பாத்த நம்ம நேரடிய் போய் பாத்தோம்னா உங்குளுக்கு பூறாமே குடிச வீடு தான் போற வலியில எல்லாருமே புறமே ஒரு என்ன தெரிஞ்சு போற ரோட்ல மெயின் ரோட்லே வந்து பூற குடிசு வீடு போட்டு அந்த பலைய காலத்து லைட் அறிக்கிலைடு சொல்வோம்ல அந்த லைட்டு மாரி யூஸ் பண்ணிட்டு கரண்ட் வசதி இல்லாத ஊராத்த இருக்குது உங்ளுக்கு உன்னும் உள்ள போண்ட்டோம்னா இன்னாம் தோட்டங்காட்டுல சைல்லாம் போயிட்டோம்னா இன்னாம் அவுங்களுக்கு அதிமா இருப்பாங்க மாடு கண்ணுல மாடு வச்சிருக்காங்க கம்பல்சரி ஒரு வீட்டுல வந்து ரெண்டு மாடு இல்ல ஒரு மாடா வச்சிருக்காங்க அத பாத்துக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு வெளியில அவங்க வெளி உலகமே தெரியாம இருக்கு அவங்க அந்த ஊர்லயுமே பஸ் வசதி அதிமா இல்லாதா இருக்கு ஆ எனக் தெரிஞ்சி அங்க ரெண்டு மூணு பொண்ணுங ஒர்க் பண்றாங்க அங்கிருந்தே வராங்க கரெக்டா பஸ் பஸ் வரல பிரதர் எங்ளுக்கு பஸ் வரல பிரதர் அ கேட்டா இந்த இப்டி நாங்க வர்றோம் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க இருக்காங்க பிரதர் இன்னுமே நெறைய நமக்கு தெரியாத ஊர் ஊர்ல இருக்கா நம்ம நெனச்சிக்ககுற நம்மதான் கிராம்த்துல இருந்து வர்றோம் நம்ம சுத்தில் கிராமம் நமக்கு பாத்தா தெரியும் அப்ன்னு நெனச்சுக்றோம் இத விட மோசமான கண் கிராமம் லா இருக்குது
இருக்கேன் ப்ரோ தூத்துக்குடி சைட் லாம் வந்துட்டு எங்ளுக்கு இங்க சரியான தண்ணி வசதி இல்ல ஆஹ் பஸ் பசதி இல்லன்னு சொல்லிட்டு இதாங்க இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்ன்னா இப்போ ஒரு இந்த சௌ நார்த் அதாவது நீங்க இருக்கறது வந்து சௌத்தா நினை சாரி சௌத் தமிழ்நாடு தான் புரோ நீங்க இருக்கறது ஆ நான் சொல்றது நார்த் தமிழ்நாட்ல சொல்றேன் நார்த் தமிழ்நாட்ல எல்லாரும் இடம் ரெண்டுலேயுமே வந்து பாத்தீங்ன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி வசதிகள் பஸ் வசதியோ தண்ணீர் வசதியோ எல்லாமே இருக்குன்னு தா நா நினைக்கிறே அதுல வந்து ஒரு கிராமம் வந்து பாத்திங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபேமஸான ஹா ஒரு கோயில் இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்க அந்த எடத்துல வந்து தண்ணீர் வசதியு இருக் கு ப்ரோ ஆ எல்லாமே அந்த கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து குடுத்துருக்காங்க என்ன ஒரு வசதி இல்லன்னு பாத்திங்கனா பேருந்து வசதி அந்த கிராமத்துக்கு கெடயாது அத நா வந்து கேட்ட ஆ அந்த கிராமத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச நபர்கள் நண்பர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட நா கேட்ட ஏ உங்களுக் இவ்ளோ கிராமத்துலிருந்து கிராமத்துல இவ்வள வசதிகள் இருக்கு ஒரு ஃபேமஸான கோவில் இருக்கு எல்லாரு வந்துட்டு போறதுக்கான ஒரு பஸ் கூட இல்லையா அப்டின்ற மாதிரி நா கேக்கம் போது அவங்க என்ன சொன்னதுன்னா பழகிடுச்சுன் சொல்றாங்க சோ மக்களோட நோய் எப்டி இருக்குன் பாருங்க அந்த மனநோயின்றது எப்டி இருக்கு பாருங்க சோ ஒரு அதாவுது ரெண்டு கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு கிலோமீட்டர்ன்னு வெச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர தாண்டிதா அந்த எடத்துல இருந்து அந்த ஊர் கிராம மக்கள் வந்து வெளிய வந்து பஸ்ஸு புடிக்கணு அது வந்து ஆக்சுலி அது பைபாஸ் ரோடுதா பஸ் ஃபெஸிலிட்டி இருக்கு ஆனா ரெண்டு மண் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிதா வந்து பஸ்ஸு புடிக்கணுன் சொல்றாங்க வந்து எப்புடிடா ஏண்டா ஒரு ப அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாது ஒரு பஸ் வரலால்ல அப்புடின் நா கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கனா எங்ளுக்கு அது பழகிடுச்சு ஊர் மக்களுக்கு நாங்க என்னனா பண்றது அதல்லா ஏ அதல்லா அந்த ஊர் தலைவர் தா பாக்கணு அவரே பண்ண மாட் ட்ரரு அப்புடின் சொல்றாங்க ப்ரோ
இல்லே ப்ரதர் இப்போ நமக்கு வந்து எல்லாருமே வந் வெளில எஜிகேட்டடா இந்துருக்காங்க இல்ல வெளில பொய்றாங்க படித் சுட்டோனே சென்னை இந்த மாரி அவுட் ஸ்டேட்ல போயுறாங்க போயுறப்போ உங்களுக்கு வந்து உள்ள ஊருக்குள்ள வந்து யாருமே இருக்க மாட்டிங்கிறாங்க ஆ இத கேக்குறதுக்கு முன்னெடுத்து கேக்கறதுக்கு ஆள் கடையாது அவங்களுடைய நிலமை இதுதா அப்புடின்ட்டு அந்த மாரி தா இது பயணிக்கிறா ஒழிஞ்சு மித்தபடி யாரு ஒன்னு கேட்கறதுக்கிள்ள பிரதர் வர்றாங்க வந்து கேட்டு ஓட்டு கேட்கறவ கேட்டு போயர்றாங்க இவங்களோட கோரிக்கை வந்து நீ கேட்டு அப்படியாப்பா சேரிப்பா பண்ணிக்கறன் சொல்ட்டு அவங்களுக்கு என்னது அண்ட அனைத் என்ன தேவையோ அத மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்குறாங்க பிரதர்
ஆமா ப்ரோ ஆனா கண்டிப்பா ப்ரோ நீங்க சொன்னது அத அத நா அப்ஸர்வ் பண்ணிக்கிறே ஆனாலு இருந்தாலு ஒரு பத்து பேர் இருந்தாலு இருபது பேர் இருந்தாலு அவங்களுக்குன்னு ஒரு இது வேணுல்ல ஆனா அந்த ஊர்லே சொல்றாங்க ப்ரோ எங்க வீட்டுல எங்க ஊருல வந்து எல்லாரு வீட் லுயுமே வந்து பைக் இருக்கு சைக்கிள் இருக் கு அந்த ரெண்டு கிலோமீட்டர் வந்து பைக் இப்ப நாங்களே அவங்க அந்த ஊர் மக்களே வந்து பாத்தீங்கன்னா அங்க இரு வேல செய்யக்கூடிய மக்கள் ப அஹ் படிச்சிட்டு இருக்க பசங்களோ இல்லன்னா வேலை செய்யக்கூடியவங்களோ நைட் நைட்டு வந்தாங்கன்னா அதாவது நைட் சென்னையில நேத்து நைட்டு பஸ் ஏற்னாங்கனா விடிய காலையில தா வருவாங்க ஒரு மூணு மணி ரெண்டு மணிக்கு தா அப்போ இருக்கிறவங்கல்லா முன்னாடியே கால் பண்ணி அஹ் வர சொல்லிடுவாங்களாம் வீட்ல யாராவது அண்ணனோ அப்பாவயோ வரச் சொல்லிடுவாங்கலாம் பைக் எடுத்துட்டு வாங்க நா வந்துட்டே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பைக் த்திலிருந்து உள் கிராமத்துக்கு போறதா இன்னுமே வந்து ப்ரோ இது அது அது லா நடமொறையில தா இருக்குது தவிர அத வந்து யாரு அத மக் மக் ஆக்சுவலி நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அத நம்ம தா எ எடுத்துட்டு போயிட்டு அந்த அந்த தொகுதில இருக்கறவங்கூடியவங்கள்ட்ட நம்ம அத அஹ் கோரிக்கை வச்சு இத வந்து நடைமுறைப்படுத்தணு ஆனா மக்களே வந்துட்டு இது வேணான்ற மா திரி இருக்கிறதுதா வந்து என்னன்னு எனக்கு
இல் அதுதா பிரதர் இப்போ ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேத்துல ஒரு ஆள் வந்து படிச்சுட்டு போயிடறா மிச்சம் மூணு பேர் என்ன பண்றா விவசாயந் தா பண்ணிட்டுருக்கிறா விவசாயம் பாக்க அந்த கூலி அன்றாட அன்றாட கூலி வேலைக்கு போயர்றா கிராமத்து சைடு உங்களுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டம் இன்னாமே இருக்கு பிரதர்
உம் ஆமா
ன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஒரு வார மட்டுந்தே உங்களுக்கு நூறு நாள் வேலை கெடைக்குது மிச்ச மூணு வாரமு சும்மாதா இருக்கா அந்த மூணு வாரத்துல ஒரே ஒ ரு வார வந்து எதோ இந்த காட்டு வேலைக்கு போறது இந்த மாரிதா யூஸ் பண்ணிக்கிறா ஒளிஞ்சு மி ச்ச ரெண்டு வாரோ சும்மா தா இருக்குற அவுங்களுக்கென்னோட என்ன என்ன என்னா அன்னைக்கு சாப் சாப்புர்றமா அவ்ளோ தா அ போது பயைன் சம்பாரிக்கிறா அது பேங்க்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறாங்க அந்த மாரி தா போயிட்ரா பிரதர் அந்த ஊர்ல வந்து ஆ ஒரு சின்னப் கோயில் ஒன்னு இருக்கு பிரதர் இவ கிட்டத்தட்ட பாத் த்தீங்கன்னா ஒரு அம்பது குடும்போ அந்த சின்ன கோயில ஒஸ்தி அதாவது அ எண்பது வருஷ்த்து பழமையானக் கோயிலது அந்த ஊர்ல வந்து அத் த்தன பேருக்கானாச் சொல்லி அனைத்து நா பாத்தே ஏன் அப்புடின்னா ஒ ரெண்டு நாளாவே வெருத் காரு பைக்கு காரு பைக்கு பஸ்ஸு இப்புடிதா வருது அதுல ரோடே ஃப் ஃபுல்லா ரஸ்ஸா இருக்குது என்னான்னு கேட்டா இது மாரி இ இருந்தவங்க தா இங்க எல்லாருமே இருந்தவங்க தா இருந்தவங்க பூரா வெளியூரு போயிட்டாங்க கடைக இந்த மாரி விவசாய வ விவசாயத்த விட்டுட்டு கடைகளுக்கு போயிட்டாங்க இங்க யாருமே கடையாது இந்த மாரி வருஷத்துக்கொரு டைம் வருவாங்க வந்து ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு ஆனா அவுங்க வீடு இருக்குது அங்குள்ள அந்த ஊர்ல வீடு எல்லாமே இருக்குது வந்து தங்கிட்டு நாங்க போயிருவோ இந்த ஊர்ல எங்களுக்கு எதுமே கெடையாது தண்ணி வசதி கடையாது பஸ் வசதியுங் கடையாது அப்றோ நாங்க எப்டி நாங்க தொழில் பண்றது எப்டி முன்னேற்றது கொழந்தைய எப்டி படிக்க வெக் கிறது நாங்க எப்பிடி வாழ்வாதாரத்த உயத்துறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரதர் நீங்க எக்ஸாம்பிள்க்கு எடுத்தீங்னா நமக்கிங்க ஒகேனக்கல்ல ஒரு கிராமோ இருக் கு பிரதர் ஒகோனக்கல் எவ்வளோ பெரிய கேள்விப்பட்டா உ இது ஃபேமஸான ஊரு தண்ணி வசதி எவ்வளோ தண்ணி கொட்டுது அ அதுக் ஆமா அது மேல வந்து மேட்டு போய் பாத்தீங்னா தண்ணி வராதா
ம் ம் ம்
கிலோமீட்டருக்கு அங்குட் டு இருக்கற கிராமம் பாத்தீங்ன்னா உங்களுக் தண்ணி வெச் கடையாது தண்ணி கீ ஆ அப்பதா இல்ல மலை கிராமோ பிளஸு உ இது நல்லா நார்மலா விவசாய பூமி தா அவுங்க நானுக் கேட்டே உங்களுக்கு பைப் லைன்லா போட்டு பண்லாம்னு யார் எடுத்து பண்ணுவா நாங்க விவசாயொ வந்து சும்மா நாங்க போகியத்துக்கு பண்றோனு சொல்ற ப்ரதர் அந்த ஒத்திக்கினு சொல்லுவாங்கள்ல அந்த மாரி எடுத்து தா நாங்க பண்றோ எங்களுடைய பூமி கெடையாதே
அ ப்ரோ இப்ப ரீசண்டா இப்ப ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா எதோ போராட்டங் கூட பண்ணாங்களே அந்த அந்த ஊர்ல அதாவ்து எங்களுக் தண்ணி வச தி இல்ல வீடு வசதி இல்லன் சொல்லி அந்த கிராமத்த சொல்றீங்களான்ன
அ ஆமா ப்ரதர் அதுக் பேரு எனக்கு செரியா நாவம்மில்ல ஏதோ ஓவுல ஆரமிக்கு சம்திங் பேர் தெர்ல எனக்கு அது அந்த மாரி ஆ மஞ்சள் போட்றாங்க அந்த பூமி அந்த ஊர்ல வந்து மஞ்சள் நல்லா அ திகமா வெளையு அவிக தண்ணிய நாங் வெலைக் க்கி வாங்கி தா நாங்க ஊத்துறோ ஒன் மித்தப்படி நமக் ஆமா மித்தப்படி நாங்களுக் தண்ணீர் சும்மா வீணாத்தே போவுது அத எதா பண்ணலா அந்த மாரியும் பேசுறாங்க அந்த ஊரு சைடுமே ஒவ்வொரு கிராமத்தையும் பாக்குறப்போ இதெல்லா வந்து பெருசா தெர்ல எனக்கு ஏன்னா இந்த கிராமொ மக்கள பாத்தா சேர் நா போவே ப்ரதர் போயிட்டு எதாது ஹெல்ப்பு பண்ணலா முடிஞ்ச ப முடிஞ்ச அளவுக்கு நா ஹெல்ப் பண்ணிட்டு எதா ரேஷன் பொருளோ இல்ல எனக்கு குடுக்க பொருள வச்சுதா நா குடுத்துட்ருக்க ட்ரெஸ்ஸஸ்ஸா இந்த மாரி எதா குடுத்துட்டு ஆ இந்த மாரி குடுத்துட்டு நா வந்துருவ ப்ரதர் அந்த சம்மர் டேஸ வந்து அப்டி இருந்தாதா எனக் கு போச்சுன் வச்சுங்களே ஒரு ஏழு எட்டு மாசொ அவுங்களோட ஜேனி பண்ற மாரி இருந்துச்சி
சூப்பர் ப்ரோ நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க நம் ந்த மாரி தொண்டுகள்லாம் செய்யறது வந்து ஆஹ் கேட்கவே இன்ஸ்பிரேஷன் ன்ன கிடைக்குது எனக்கு
அத இன்னுமே நமக்கு அதான் பதர் நமக்கு இங்க குயம்புத் ஸ்சைட் நான் முடிஞ்சளவுக்கு எல்லா பக்கம் போவ நம்ம கோயம்புத் சைடு பாத்தீங்கனா ன்னா அந்த தொண்டாமுதுர் சைடு உள்ள வந்து ரொம்ப ட்ரையபிள் க்ராம மக்கள் இருக்காங்க ஒரு நாப்பது குடும்ப இருக்கு பிரதர் அங்க நாப்பது குடும்ப
அங்க தண்ணி வசதிகளே இல்லியா ப்ரோ அங்க இது வரிக்குமே தண்ணி வசதி ஏற்படுத்தி தரல போர் உர் பொட்டது அட்லீஸ் தண்ணியாது வருங்களாங்க
அதான் ப்ரதர் இப்ப பைப் லைன் முந்தி வந்து பைப் நம்ம அடி பைப்ன்னு சொல்லி சொல்லுவோம்ல அது இருந்த இடத்துல இப்ப எல்லாமும் போட் மண்ண போட்டு மூடிட்டாங்க ஏன்னா மழை கால மழை இல்லாத வறட்சி மலச நம்ம கால சூழ்நல மாறுதல்ல ப்ரதர் மார்றப்பே தண்ணி வந்து உங்களுக் ட்ரை ஆகு அத சேமிக்கிறதுக் கொண் கான வழி அவங்ளுக் தெரில அவங்களுக் தேவ என்ன பை ப்ல அடிச்சு தண்ணி அடிச்சா தண்ணி வரணு அந்த மாரி இருக்றப்போ அவங்ளுக் என்ன செய்ன்னு தெர்ல அத மூடிட்டாய்ங்க மண்ண போட் மூடிட்டாய்ங்க பழைய காலத்து இந் கெணறுல்லாம் பாத்திங்கனா வச்சிருக்காங்க அந்த ஒரைகண ஜொல்லி சொல்லுவோம்ல அந்த மாரி கெணறுல்லா ஒரு சின்ன சின் ஹ சின்ன சின்ன கெணற்ல இருக்கு ப்ரதர் நான் பாத் திருகுறே அதுல ஊர் என்ன பண்ணிட்டாங்க இந்த நம்ம மக் கள் என்ன செய்றாங்க சுத்தி இருக்காங்க மக்களு
ம் ப்ரோ நமக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அதிக் அடுத்த காலத் தொடர்ந்து பேசலாம் ப்ரோ நம்ம செரி அடுத்த கால்ல நான் கண்டிப்பா கூபிடுறேன்